நல்லாருக்கீங்ளா
நா நல்லாக்குறேங்க நீங்களா நல்லாருக்கிறீங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க வீட்டுல எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க
ம் ஒடம்புக்ல்லா பரவால்லைங்ளா
ஆ பரவால்லைங்க நல்லா இருக்கே
நானே உங்ளுக் கால் பண்லான்ட்ருந்தேங்க
அப்டிங்ளா என்ன விஷியேங்க
பேசி ரொம்ப நாளு ஆச்சுலங்ளே
அப்டிங்ளா
சொல்லுங்க
வீட்லயு கூப்டோனு பேசோனுட்ருந்தாங்க
சேரிங்க
ஏதோ ஒரு சைடு பிஸ்னஸ் எதாவ்து பண்லாமா அப்டிங்கறது மாரி ஒரு ஐடியா இருக்குங்
செரி செரி செரி செரிங்க
சேரி அவுங்க வீட்டுல ஃபிரியாரு எதோன்னு உங்களுக்கு ஏதாவ்து ஐடியாஸ் இருந்தா கேக்கலானுதா சொல்ண
செரிங்க எப்படிங்க உங்க எதாவ்து கட வக்கிற மாதிரிங்ளா இல்ல எதாவ்து குக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ற மாதிரிங்களா
குக்கிங் பண்ணி சேல் பண்ற மாரி வேண்டாங்க அவங்களுக்கு முடியாது
செரிங்க
சரி ஏதாவது காலேஜ்கல்லாம் பக்கோ இருக்கு ஸ்கூலு வேற நெறைய இருக்குங்
ஓ பரவால்லைங்களே ம்
அத பேஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்லாமா அப்டின்னு கேட்டாங்க சேரி உங்களை ஒரு டிஸ்கஸ் பண்ணா தெரியுன்னு பாத்தோ
சேர் சரிங்க ஸ்கூல் காலேஜ்ல நிறைய இருக்குதுன்னு வைங்களா நம்ம என்ன பிசினஸ் வேணாலு பண்லாங்க அதுக்கு என்னன்னா மோஸ்ட்லி காம்படிட்டிவ் கடைகள் ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சோ பாக்கணுங்க இப்ப நம்ம ஒரு கடை சூஸ் பண்றோன்னு வச்சுக்கோங்களே அதே மாதிரி கடை மத் மத்த பக்கம் வச்சிருக்காங்களானு கொஞ்சோ பாத்துட்டு இல்லாத மாரி கடை வச்சுட்டோன்னு வைங்க இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து அவங்களுக்கு நோட்டு புக் எல்லா நறையா தேவைப்படு இல்லிங்களா அப்போ அதே மாரி கடை வந்து வேற இல்லாம இருக்கணுங்க அப்டி இருந்துச்சுன்னா நம்ம அந்த எடத்துல அத சூஸ் பண்லா
இங்க அப்டி ஒண்ணு இல்லைங்க ஜெராக்ஸு இது புக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்லா ஒண்ணு இல்லிங்
நீங்க என்ன பண்ணலனா பெட்டர் நா ஒரு கடை ஏதாவது கிடைச்சதுன்னா பாருங்க ம் நம்ம மார்க்கெட் போனாலே எல்லா ஐட்டமே ஹோல்சேல்ல கெடச்சிரு ஆ ஒரு தடவை சொல்லிட் ட்டம்னா ஒரு தட நேர்ல போய்ட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களே அப்றோ போன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து குடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அலைய வேண்டியது இருக்காது
சரிங்க
அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க அப்டிதா பண்ணிட்டு இருக்காங்க
ஃபர்ஸ்ட்டு அவ்ங்க என்ன பண்றாங்க
அவங்க கடை தா வச்சிருக்காங்க ஆனா அது கூட அவங்க வந்து என்னன்னா இந்த ஜெராக்ஸு வச்சிருக்காங்க பிரிண்ட் வேணாலு எடுத்து தருவாங்க பிளஸ் கொஞ்சோ ஸ்நாக்ஸ் ஐட்டமு வச்சிருக்காங்க ஸ்கூல் பசங்களா இருக்கறாங்க இலைங்களா அவங்க வந்து ஒரு பேப்பர் வாங்கினாங்கன்னா பிளஸ் ஒரு மிட்டாயி ஒரு எதாவது இந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சிப்ஸ் எல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதையு சேர்த்தி வாங்கிருவாங்க
இப்போ மல்டிப்ளா தொடங்குறீங்க
கண்டிப்பா ஏன்னா நம்ம அதாவது இப்ப வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல என்ன பண்றாங்கு நினக்குறீங்க நம்ம ஒரு பத்து பொருள் வேணுன்னு நினைச்சு போனா அங்க முப்பது பொருள் வாங்கிட்டு வந்துருவாங்க இது மார்க்கெட்டிங் டெக்னாலஜிங்காச்சு ஒரே ஒரு பேனா வாங்கறக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க பத்து பத்து ரூபா பேனா வாங்கிட்டு வந்தா நம்ம முப்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி அனுப்ச்சிடணு
ஓ அப்டி பிஸ்னஸ் டெக்னிக்ஸ்
ஆமாங்க
சரி ஏதா ஒண்ணு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க சரி உங்களயு கேக்கலா அப்டின் சொல்லி கூப்ட்டே
ஆ கேள்ஸ் அந்த ஏரியால நறையா இருக்கிறாங்கன்னா அது கூட கொஞ்சோ ஃபேன்சி ஐட்டம் போட்டீங்கனாலுமே நல்லா போகுங்க
ஒரே இது பண்ணாம பல வெரைட்டியா அப்போ வேச்சிருந்தம்னா
அளவளவா பண்ணா போதுங்க ஆமாங்க அளவளவா பண்ணா போது அ ஒரு சைடு வந்துங்க இந்த நோட் புக்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வச்சுட்டங்க ஆப்போசிட் சைடுல வந்து பேன்சி ஐட்டம் வெச்சுட்டோனு வெச்சுக்கோங்க இப்ப நெறைய காஸ்மெட்டிக்ஸ் மூவ் ஆகுது இல்லீங்களா அதுல உங்ளுக்கு ஸ்டேஷ்னரிய விட பேன்சில நெறைய உங்ளுக்கு ப்ராஃபிட் கெடைக்கு
ரெண்டு மூணு ஐட்ட போட்டு வைக்கணு எது சேல் ஆகுதோ அத வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம லோட் பண்ணிட்டே இருக்கலா
ஆமாங்ஐ முக்கியமா கடயோட சைஸை பொறுத்துதா இத முடிவெடுக்க முடியு மொதல்ல சொல்லுங்க
எங்குளுதே கடை ஒண்ணு முன்னாடி இருக்குங்க
சரிங்க
சரி அதெல்லா ரெண்ட்டுக்குதா வுட்டுட் இருந்தோ இப்ப சரி சொந்தமாவே பண்லாமா அப்டிங்கற ஒரு ஐடியா வந்தனால தா சரி டிஸ்கஸ் பண்ட்டு எதோ ஒன்னு பண்லா அப்டின்னு
கட சைஸுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஸ்டேஷனரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஜெராக்ஸு வெச்சிருக்கீங்க இலைங்களா நீங்க தானே சொன்னீங்க
ஆமாங்க
அதுக்கு வெச்சுகலாங்க ஸ்நாக்ஸ் வந்து முன்னாடி இட இருந்துச்சுனா தொங்க வுட்றலா அந்த சிப் ஸ் பேக்கெட்லா இருந்துச்னா முன்னாடி தொங்க வுட லா இதுக்கு மேலயு பாத்தீங்கனா ஐஸ்கிரீ பாக்ஸ் இருக்குலீங்களா
ஆமாங்க
ஐஸ்கிரீ பாக்ஸு வெச்சிங்கனாலுமே ரோட்டல மூவ் ஆகும் போது நம்ளுக்கு அது நெறைய சேல்ஸ் ஆகுங்க
ஒன்னு இல்லாட்டி ஒண்ணு வந்து ப்ராபிட் பாக்லா
ஆ ஒரே ஐட்டம நம்பி இருக்க வேண்டான்னு சொல்றங்க எதோ எதுக்கு வேணாலு சேல்ஸ் நடக்கு
எல்லா எல்லா ஆப்ஷனு இருக்கிற மாரி நம்ம ரெடி பண்ணி வெக்கணு
அதுல பாத்தீங்னா அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் அப்டிங்கறதெல்லா வந்து அ கம்பெனிக்காரங்களே கொண்டாந்து வெச்சுட் போயிருவாங்க நம்ம இன்வெஸ்மெண்ட் வந்து கரண்ட் மட்டு தாங்க
சரிங்
ஆ எந்த பொருள் அதிகமா மூவ் ஆகுதுன்னு பாத்துட்டு நம்ம அத மட்டு வாங்கி வச்சா போது ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கு பேன்சி அப்டிதாங்க ஸ்டார்ட்டிங்கல பேசிக் இன்வெஸ்மெண்ட் தா ஏ எந்த பொருள் அதிகமா சேல்ஸ் ஆகுதோ அத மட்டுதா நம திருப்பி திருப்பி ஆர்டர் பண்ணப்போறோ
ரொட்டீனா அப்டியே அந்த ஒர்க் மட்டு பாத்துட்டு ஆனா புல் டைம் அங்கேயே இருக்கனு
ஃபுல் டைம்ன்னு கூட வேண்டியதில்லீங்க இப்ப காலைல எல்லாரு ஸ்கூலு காலேஜூ சொன்னீங்க இல்லயா அந்த டைமு போறாஙி இல்லீங்களா போயிட்டு வர டைம்ல காலைல கண்டிப்பா தெறந்திருக்கணு ஆ லஞ்சு டைம்க்கு வெளில வருவாங்களா உள்ளயே சாப்டுபாங்ளா
லன்ச் டைம் வருவாங்க
ம் அப்டி வந்தாங்கனா உங்ளுக்கு இன்னுமே பரவாயில்லீங்ளே அப்பவு கண்டிப்பா சேல்ஸ் நடக்கு அந்த டைம்லயு நீங்க கடத்திறந்திருக்கணு நீங்க அதுக்கப்புற கூட க்ளோஸ் பண்ணிட்டு அ ஸ்கூல் காலேஜ் விடுற டைம் இருக்குலீங்களா அந்த டைமுக்கு மறுவடியு திறந்து வெச்சிங்னா போது
உங்ளுக்கு ஸ்கூல் டையத்த விட ஈவினிங் டைம் வந்து நெறைய நேர நம்மோ இருக்கணு கடைல ஓப்பன் பண்ணா நெறையா பேரண்ட்ஸ் எல்லா வந்தாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க
ஆமாங்க அது எப்டின்னா நீங்க கொஞ்ச ஸ்டார்டிங்ல ஒரு ஒரு வாரோ ஃபுல் டைம் இருந்து பாக்கணுங்க அப்ப வந்து நம்ளுக்கது எந்த டைம்ல எவ்ளோ சேல் சாகுது அப்டிங்கதல்லா நீ ஒரு அ தெரிஞ்சிக்லா நம்மள்க்கு அதுக் தகுந்த மாரி கூட நம்ளுக்கேதோ லன்சுக் போகனூ வரணுனா கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிக்கலா
ஓகேங்க அப்பறோ அங்க பக்கத்துல வச்சிருக்காங்கன் சொன்னீங்ளீங்ளா அத வந்து பாக்கலாங்களா நாங்க
நு வந்து பாருங்க நா வேணா கேட்டு வக்கிறே நீங்க வாங்க பாத்துக்லா அவங்க என்ன பண்றானுங்கன்னா அதுக்கு மேலைங்க ஆ அந்த மாவ்பெல்லா இருக்குலங்க மாபு அந்த ரூம் அ என்ன சொல்றதுங்க அந்த பிரஷ்ஷெல்லா இருக்குலைங்களா டாய்லட் கிளீன் பண்ற பிரஷ்ஷு அந்த மாப் ஐட்டம்ஸு இந்த கால்மீதி எல்லா இருக்லைங்ளா அது அது எல்லாமே போட்ருக்காங்க அதுக்கெல்லா வந்துங்க கொஞ்சொ எடங்கெடைச்சாலே போதுங்க ஒரு கார்னர்ல கொஞ்சமா எடொங் கெடச்சதுன்னா அத வச்சுக்லா மாபெல்லா வெளியில தொங்க உட்ருக்காங்க அவங்க
சோ எடது எடத்துல ப பொறுத்து அவங்க முன்னாடியே ஹேங்கர்ல தொங்கவுட்ருக்காங்க
அதுதா சொன்னங்க ஸ்டார்டிங்லயே இப்ப வந்து நம்ம என்ன அதாவது என்ன பிசினஸ் வேணாலு பண்லா கட வந்து நம்ளுக் என்ன செட் ஆயிருக்குதுன் மொதல்ல பாக்கணுங்க அந்த கட சைசுக் தகுந்த மாதிரி நம்ம என்ன பொருள் வேணாலு வச்சுக்லா
நம்மகிட்ட பத்துக்கு இருவது இருக்குங்க
தாராளமா போதுதுங்க தாராளமாவே போது
ந இருவது அடி நீளமா இருக்கு பத்தடி அகலத்துல இருக்கா
ம் சூப்பர்ணா வாசல்ல எடோ இருக்குங்ளா
ஆ முன்னாடி ஃப்ரெண்ட்ல எடமிருக்கு
அப்பறென்னங்க எல்லா ஐட்டமு நா சொன்ன எல்லா ஐட்டையுமே வைக்கலாங்க
ச அவங்க வந்தாங்கன்னா அவங்க யாருகிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க அது பரவால்லையா என்னனு கேட்டு விசாரிச்சி ட்டு நம்ம நம்மளுக் குடுப்பாங்கனா பேசி பாக்கலாலையா
நா சொல்றன் இல்லைங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா காலைல வந்து தெறந்துர்றாங்க ஸ்கூல் தெறக் அ எட்டு மணிக்கு தெறக்குறாங்கன்னா கு அதுக்கு முன்னாடியே வந்துருவாங்கன் வச்சுக் டோங்ளே ஹஸ்பண்ட் வந்து தெறந்து வெயிட் பண்ணுவாங்க காலையில ஆ பேப்பர் பென்னெல்லா வாங்குறவங்களா பக்கத்துல இருக்றவங்களா இத வாங்கிட் போயிருவாங்க இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்ச்சிட்டுங்க அதுக்கப்பறோ இவங்க வந்து ஜாயின் பண்ணிருவாங்கன் வைங்ளே புரிஞ்சதுங்ளா
ஓகே ஓகேங்க மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கு
ஆமாங்க காலைலயே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து தெறப்பாங்க அதுக்கப்றோ இவங்க வந்து மாத்தி விட்ருவாங்க இதுக் கப்றோ இவங்க என்ன செய்வாங்கன்னா வீடு கொஞ்சோ தள்ளி இருக்கதுனால லஞ்ச் எடுத்துட்டு வந்துருவாங்க மத்த நேரமெல்லா பாத்தீங்னா இவங்க ஒரு டெய்லர் ஆக்சுலா இவங்க ஒரு டெய்லரா இருந்துருக்காங்க அப்ப என்ன பண்றாங்கனா துணியு வந்து அப்டியே தச் தக் தக்க ஆரம்பிச்சிர்றாங்க கூட்டோ ஒன்னு பெருசா வராது இல்லைங்ளா அந்த டைம்ல வந்து துணி தக்கிற வேலையு பண்றாங்க
சேர் செரி அதனால அவங்களுக்கு வந்து அப்டியே செட் ஆயிருச்சி
ஆமாங்க அ துணி கடைக்கினொரு ஷாப் ஒண்ணு தெறக்க வேண்டியதில்ல இதுலயே வந்து அவங்க அதி அந்த வேலையு பண்ணிக்கிறாங்க
சேர் அவங்க அப்போ எல்லாமே பலதரப்பட்ட பிசினஸ் மாரி ஆயிப்போச்சி அது இல்லைங்ளா
அவ்ளதாங்க இதுதா சிம்பிள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல எதுமே கெட்டுப் போற பொருள் கெடையாது இல்லைங்களா நார்மலா காய்கறி இதெல்லா வாங்கனம்னா கெட்டுருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தா அதோட லைஃப் டைமு இந்த மாரி பொருள் ஸ்டேஷனரி எல்லா என்ன ஆகுன்னா உங்களுக்கு எத்தன் நாள் ஆனாலு அதோட இது வந்து மாறாதுங்க நம்ம ஒண்ணு தீந்தாதா அடுத்தது ஆர்டர் பண்ண போறோ அதனால நமக்கு தீர தீர கொறைய கொறைய நம்ம அதுக்தகுந்த மாரி ஆர்டர் பண்ணிக்கலா இது மூவாச்சுன் வைங்கள அது தகுந்த மாரி ஆர்டர் பண்ணிக்கலா அதனால இது ரொம்பமே நல்ல விஷ்யங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க காய்கறி மளிகை அந்த மாதிரி எல்லா போகாம இந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்றது நல்லதுனு நெனைக்கிற
ஓகேங்க அப்புறோ நாங்க இந்த வாரோ வந்து பே பாத்கோங்க பாத்துட்டு அப்புறோ நாங்க கன்டினியூ பண்ணிக்கிறங்க
சேரிங்க சேரிங்க
ஓகேங்க ஓகேங்க தேங்க்ஸ்
சேரிங்க ஓகேங்க ம்